ஹலோ ம் கேக்குதா ஆமா சொல் சொல்லு ஓ
சொல்லுங்கோ
பிரியாணி சொன்னன்னா சொல்லு பிஸ்மி பிரியாணி எப்டி செய்யன்னு ஃபஸ்ட்டு
ம்
சாப்பாடு செஞ்சுடு சாப்பாடு செய்ய தெரியுல
சாப்பாடு
அ
புரியல என்னது பஸ்ட்டு
சாப்பாடு செய்ய தெரியல
சாப்பாடு செய்ய தெரியுன்னா
சாப்பாடு செய்வியா ஆ சாப்டு சாப்பாடு செய்வியா
சாப்பாடு செய்வீயானா புரியல எனக்கு
சாப்பாடு சமைப்பீங்களா
சாப்பாடு ச காலத்துல டிஃபன் கேக்குறீங்களா
அதுலமா சாப்பாடு தெரியுமா சாப்பாடு நை தெரியுமா ரைஸ் ரைஸ்
ஆ ரைஸு எல்லாமே சாப்பாடுதானேங்க அது என்ன ரைஸ்னா சாப்பாடா
வெள்ல இருக்ற சாப்பாடு தெரியுமா
சாப்பாட்னா ரைஸு
செரி ஓகே ரைஸு செய்ய தெரியுமா
பிரியாணி ரைஸு என்ன செய்யணு
பஸ்ட்டு ரைஸ் செஞ்சுரு வெள்ளையா இருக்குல அது செஞ்சுரு
அது எப்டி செய்யணு
அது அது தண்ணில போட்டு ஊற வச்சு அப்பறோ கொதிக்க விட்டு அப்பறோ அதுலருக்குற தண்ணிய கீழ ஊத்திட்டா சாப்பாடு ரெடியா வடிகட்டா ஆ சோறு ஆ சோறு
ஐய்யோ உங்க ஸ்லாங்ல சொன்னா எனக்கு சுத்தமா புரியாது ஆ செரி சோ சோ ஆ அப்றோ
கொழம்புக்கு வந்து சின்னதாவ ஒரு நாலு கண்டா எடுத்துப்பா
ம்
எண்ணூரு
ம் அடுப்பு பத்த வேண்டாமா
அடுப்புதா ஏற்கனவே சாப்பாடு பொத்தி வச்சுருக்கேன்ல
செரி செரி ஆ சொல்லுங்க அப்
இது அப்டி சொல்றியா கேஸ் இருக்குதான்னு பாத்துக்கோ சிலிண்டர் இருக்கான்னு பாத்து த்துக்கோ அது மேல எரியுற அந்
ஆ செரி கேஸ் எரிஞ்சுட்ன்னா அப்பறோ வெடிச்சிரு
ஓ அப்படியா சிலிண்டர் ஏறிதான் பாத்து
சிலிண்டர் இடிஞ்சாலும் வெடிச்சிரும்
அப்ப எதுதான் விரிய எரியனுன்ற சரி அடுப் இது தன் பாத்துக்கோ
உம் செரி உம் உம் ம்
ஆ அது மேல குண்டாவொன்னு சின்ன குண்டாவொன்னு வெச்சுக்கோ
குண்டாமின்ஸ் என்னது
குண்டான்னா பேசன்
ஓ செரி ஏதோ ஒன்னு ஓகே ஆ
செரிங்க சாப் சோறு எதுல செய்வீங்கோ
நார்மலா வெள்ள சோறா
ஆ
அது பானைல
ஆனில செய்விங்க
வேற நீங்க எதுல செய்வீங்க
ம் ச தம் இது உல்ல நீங்க ஆங்க பாணி இல்லன்னா குண்டா மாரி
அ சரி விடுங்க சரி வேண்டா விடுங்க ஒரு ரவுண்டா இருக்கு ஏதோ ஒன்னு சரி எதுவும் இருக்கட்டு
அ அதுல என்ன பண்றீங்க மசாலா போடுங்க
மசாலானா
குக்க ஆ குக்கர்ல போடு குக்கர்ல போடு மசாலாவ
இப்ப குக்கர் வைக்கணுமா அண்டா வைக்கணுமா ஓகே குக்கர் ம் என்ன எது ஊத்த வேண்டாமா என்ன ஊ த்தணும் உங்கள ஊத்தணும் அப்ரோ
லவங்கப்பட்டு
அப்படின்னா
நீட்டா ஒரு ஏழ மாரி ஒன்னு இருக்குல லவங்க பட்ட மெழுகு சி சீரக ம் அது போட்டுமா அப்ரோ வந்து அப்ரோ வந்து மசாலா பண்ணோம் அப்ரோ கறி பண்ணோம் பிரியானி கரீதான கரீதான எது தெறியாதா
ஆ தெரியும் தெரியும் அது எறச்சினு சொல்லுவாங்க ஆ செரி ஓகே ஆ
எறச்சின்றது ஒரு இது வழக் கறின்றது நம்ப பாச அவ்ளோதான் உம் கரி போறமா
கறி கழுவ வேண்டாமா
கரியல கழுவி பிரெஷா இருக்குது கறி பொ க கறி பொட்டு
உம்
வேர என்ன பண்ற மசாலா போடு
என்ன பிரியாணி மசாலாவா
பிரியாணி மசாலா அப்ரோ சிக்கன் மசாலா
உம்
ஒன்னு ரெண்டு மூணு மன் மசாலா போடு ஏத உனக்கு ஏதுஏது மசாலா போடி உனக்கு எந்தெந்த மசாலா புடிக்கிதோ அந்த மசா
அய்யய்ய சரி ஓகே ஆ சரி ஓகே
நீதான சாப்ட போற அம்மா வந்து
ம்
அதெல்லா எத்து ஆ சாப்பாடு எடுத்து அந்த குக்கர்ல போட்ரு
எந்த சாப்பாடு
சோறு செஞ்சி
ஓ சோறு எடுத்து குக்கர்ல போட்னுமா சேரி சேரி ஆ
போட்டியா
அ
அப்றோ வந்து விசில் அடிக்கும்
விசில் அடிக்குமா
விசில் குக் குக்கர்லருந்து மேல வர்
ம் சேரி ஓகே ஆ குக்கர் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணனு
க்ளோஸ் பண்ணு ஐயோ சேரி ஒகே க்ளோஸ் பண்ணிட்டாச்சு விசில் கொஞ்சோ அடிக்கு சொல்லு த பிரியாணி ரெடி
அவ்ளோதானா
சாப்டு பாத்து எப்டி இருக்கு சொல்லுங்கன் சொல்லு
அவ்ளோ தானா
அவ்ளோதா சிம்பிள்
இல்லைங்ளே நீங்க வீட்ல செய்றீங்ளா டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் ஆகுமே
அப்புடியா ம் அ விஷ்ணு ஐ அம் செஃபுபா
ஓ அப்டியா சேரி சேரி ஏதேதோ நாலஞ்சு மாஸ் அலவா போட்ணு அது போட்டு நா தின்னுட்டு மேல
ஒரே அடியா மேல போய்ருவீங்க மீண்டு பிரியாணின் கேக்ககூடாது
அப்டி இல்ல ஆனா உண்மயா பாய் வீட் பிரியாணிலா கொஞ்சோ சூப்ரா இருக்கு தான
அப்டியா எனக்கு பிரியாணியே புடிக்காது
ஆ அந் அப்டிதா சொல்லுவாங்க இப்ப நாங்க ஃபங்ஷன் போனப்பதா கேட்ரிங் உள்ள அங்க போனப்ரோதா பாய் வீட் பிரியாணினா அப்பா மா சூப்ராருக்கும் அப்டின் நம்ளுகே தெரியு டேஸ்டா இருக்கு மோஸ்டா அப்டிதாருக்கு ஆனா நீதா ஒண்ணுமே தெரியாம சும்மா சாப்டு தூங்கிட்டு போன் யூஸ் பண்ணினு சும்மா டைம் பாஸ் ஆவுணு சொல்லி காலேஜுக் கிளபிட்டு சுத்தினு இருக்காத ஒழுங்கா பிரியாணி கத்துகோ
பிரியாணி கத்துகுட்டு நா எங்க போறே எனக்குதா புடிக்காதுல்ல அப்றோ எதுக்
எனக்கு செஞ்சி குடுகலால்ல
ஓ அப்டியா சேரி அதுக் எதுக்கு அவ்ளோ ரிஸ்க் எடுக்குறீங்க வீட்ல வேணா செஞ்சி கேக்குறே
அ அதுல்லா இல்ல உங்கள உங் நீங்க செஞ்சு தர்ணு
அதா எங் வீட்ல செஞ்சு தருவாங்க நா வேணா உங்ளுக்கு அது பார்சல் அனுப்புறே
அஆ நீங்க செய்ணு
அப்ப கடைக்காது
அப்ப கடைகற்லா இல்ல நீ என்ன பண்றனா
ம்
காலேஜு போய்ட்டு சும்மா எப்டி தெரியுமா நீ சாப்டு எத்து நைட் லாம் போன யூஸ் பண்டு மொபைல் எத்துனு சேரி எதோ கணக் காட்டுனு சொல்லி கட்ட பேசுவ யார்ட்னயாது கனவு பண்னு சொல்லி காலேஜுக் போய்ட்டு திரும்ப போர் ஓ க்ளாக் வந்து டீ குடிஸ் டு கொஞ் நேரோ மொபைல் யூஸ் பண்டு திருப்ப அப்டியே வந் வந்தேனா ஒண்ணுருத்தவ வீட்ல ஆப்பண்ண போனா ஆப்போஸிட்ல வெட்டி பைய அவ வந்து உனக்கு கால் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் பதினோரு மணி வரை பேசி
வேற நா என்ன செய்யணு நீங்க சொல்றீங்யோ
காலங்காத் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லயிருந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டு சமையல் பண்ணிட்டு
நாங் என்ன கல்யாண ஆயா யிருக் கேன் வீட்ல சும்மா காலேஜ் தா போயிட்ருக்கே இப்பவே எதுக்கு இதெல்லா
நீ என்ன பண்ணும் உங்க ஃப்ரெண்டுக்கு கட்டிட்டு போனும் சாப்பாடு
ப்ரெண்டு
ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லா கட்டிட்டு போணு சாப்பாடு
ஃப்ரெண்ட்ஸூக்கு கொடுக்குறதுக்கு கட்டி பூ புரியல்ல ஃப்ரெண்டஸூக்கு கொண்டு போணுமா
ஆ
ம்
எடுத்துண்ணு போ ஃப்ரெண்டுக்கு ங்க ஃப்ரெண்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு நீ செஞ்சி நீ செஞ்சி உங்க ஃப்ரெண்டுக்கு எடுத்துன்னு போ
செஞ்சி ஃபிரண்சுக்கு எடுத்துட்டு போணுமா
ம்
என்ன விட மோசமான ஆளுவோ இதோ அதுவோளுக்கு கிச்சன்னா எங்க இருக்குன்னே தெரியாது
ஓ அதுதா எல்லா ஒரே மாரி இருக்கீங்க
ம் ம் சாப்பாடு கொடுத்தா சாப்புட மட்டும் தெரியு நல்ல
நல்ல ஃப்ரண்ட்ஸ்ஸு ம்
ம்
நல்ல ஃப்ரண்ட்ஸ்
கத்துப்ப டயம் இருக்குல பொறுமையா கத்துக்கலா
ஓ அப்டி சொல்றியா சூப் ஏதோ ஒண்ணு கத்துக்கோங்க சீக்கிரமா கத்துக்கின்னா நறைய பேரு உங்க கையால சாப்ட்லா அதுக்கு சொல்ற
சாப்புட மாட்டாங்க
யா
எப்டியு நல்லா இருக்காது எதுக்கு ரிஸ்க் எடுக்கணு
உங்க கையால பசங்க சாப்புண்ணு உங்க ஃப்ரெண்ட்ஸீ சாப்புண்ணு அவங்க அது ஒரு ரேட்டிங் வந்து சொல்லுவாங்க பாரு டென் ஆஃப்டர் டென்னுவாங்க பாரு
சொல்லுவாங்க ரேட்டிங் சொல்ல மாடங்க ஒரு குறையா சொல்லுவாங்க இந்த ஆயில் ஊத்திருக்கலா நீ இல்லன்னா நீ இத போட்ருக்கலா இந்த கேண்டீன் போனா கூட எதாவது வாங்னா இதுல இப்டி இந்த நல்லா இல்ல சா நா வந்து செய்ய தெரியாது ஆனா அதுல அவ்ளோ குறை தெரியு அதுவளுக்கு
ஹஹ
அதுக்காக தா கேண்டீனே போறது இது நல்லா இல்ல இது நல்லா இல்லன்னு சொல்றதுக்கு
அவ்ளோ தா நீ கேண்டின் போனா லேசு மட்டு வாங்கிட்டு வந்துடுவியா
லேஸ்ஸூன்னு வாங்க மாட்டே
ம்
எதாவது ஜூஸ்ஸூ வாங்கி குடிச்சுட்டு வந்துடுவோ
நீனா வாங்குவ அதிகமா கேண்டீன் போனா இதா வாங்குவே
என்னது கேன்டின் போனா
நீ எவ்ளோ வீட்டுல எவ்ளோ குடுப்பாங்க உனக்கு காலேஜ் போக
காலே ஒரு நாளிக் கி அப்பில்லா தரமாட்டாங்க நானா எடுத்துப்பே
ஓ
அங்க இருக்கு எப்புடியு எடுக்க சொல்லுவாங்க இல்லனா நா எடுத்துப்பே என் கையில தர மாட்டாங்க ஜி பேல அனு ஏயா அண்ணை அனுப்பிவுட்ருவாங்க சோ அத
கெடக்கு அது ஃபைவ் ஹண்ட்ரட் கெடக்கு
ஆமா எப்பவுமே பொண்ணுங்க கிட்ட எப்பவுமே வந்து சேஃப்டிக்குனு ஒரு ஐநூறு வே எப்புமே இருக்கு போம்மோது எடுத்துட்டு வந்து சும்மா எங்க வீட்டுல நா காய்லேஜ் போனாலே நூறு ரூவா குடுத்துருவாங்க
ஓ அப்டியா இங்க அப்பிட்லா இல்ல பைசா வந்து அந்த டைம்ல கேட்ட அனுப்பி விடுவாங்க சோ அதுனால நா கேட்க மாட்டே செரி வேணா அப்பில்லா சொல்லிட்டு எங்கியாது கடைகி சடனா எதாது கடைக்கு போணு அப்டின்னு சொல்லிருவாங்க செரியா பைசா இருக்காது ஒருத்திக்கிட்ட இருக் கொடுத்திகிட்டே இருக்காது இந்த ஜி பே பண்ண சொன்னா பண்ணிருவாங்க
ம்ம்
தென் பைசா கை கையில எடுத்துட்டு போனா கலஞ்சிரு
கரெக்ட்டு தா ஐயா டேய்லி கைல வெச்சினுகிறே ஒரு நாளிக் நூர்ரூவா குடுத்துருவாங்க அப்ப குத்தா தா காலேஜின்னு போவே
ம்
இல்ல காலேஜே போகமாட்டிங்க
நூர் ரூவா எப்டி காணு
நூர் ரூபா
எப்டி காணும்
எப்டி காணுன்னா
காணோ மீன்ஸ் எப்டி பத்து
நூர் ரூபா நம்ம போறது கவர்மெண்ட் பஸ்ஸு ஒரு ரூபா செலவாவாதுல
ஓ செரி செரி
பிரிஞ்சி அப்புறோ பிரச்சன கிளாஸ் பொண்ணு தாரு சாப்புட்டு அப்டியே அப்டியப்டியே வரோ வந்து இதுகுள்ள சில்ற ஏத்து லாச்சிரிமா பாப்பான் பாக்கெட்ல அவ்ளோதா ம்
ம்
இன்னிக் காசு தர்லனா அப்ப இன்னைக்கு லீவு எடு
ஓ ரவுடிதா அப்போ பெரிய ஆள்தா காஸ்தர்லனா லனா லீவ் போட்ருவாங்களா
ஆமா படிக்கனுல போயிட்டு